ஹலோ
ஆ என்ன பண்றீங்க
நா நாங்கெ துணி மடிச்சிட்ருக்கே நீங்க என்ன பண்றீங்கள்
நா ஃப்ரீதாங்க வேலல்லாமே முடிஞ்சிச்சு எனக்கு திங்ககெழமைய்லர்ந்து வெள்ளிக்கெழம வரக்கு பத் பத்து மணியோட வேல முடிஞ்சுரு அதுக்கப்பறமா ஃபுல்லா ஃப்ரீ தா அதுக்கப்பறோ மதியொ சாப்பாட்டுக்கப்பறொ தா வேல
பரவால்லங்க பரவால்லங்க எங்க பசங்களுக்கு ஒம்போதே கால் ஒம்போத்ரக்குனா வேன் வருமா அதனால எனக்கு கொஞ்ச வேல லேட்டா தாங்க முடியு
அப்படியா எங்களுக்கு இங்க எட்டு பத்துக்கெல்லா வேணு என்னன்னா காலைலயே கொஞ்ச முன்னாடி ஒரு அஞ்சரை மணி அஞ்சுமணிக்கெல்லா ஏந்திரிக்கிற மார்ருக்கு மத்தபடி ஒம்போது மணியார்ந்தா நா ஒரு ஆறு மணிக்கு எந்திரிப்ப
நா இந்த அஞ்சர அஞ்சே முக்காக்கு போல ஏந்திரிப்பேங்க பசங்க வேன்னு ஒரு நேரோ ஒம்போதே கால் வரு இல்ல ஒரு நாள் ஒம்போரைக்கு வருங்ளா அதனால நம்ம அவங்கள வேன்ல ஏத்தி வுட்டு வந்து சாப்டுட்டு எல்லா எடுத்து வெக்க கொஞ்ச டைம் ஆய்டுங்க
உம் ம்
நா சில நேர்த்துல செய்வ இல்லன்னா அப்டியே போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி மேல ஏந்திரிச்சு செய்வங்க
ஆ ம் ம் நீங்க தனியா இருக்கீங்ளோ உங்க மாமியார் இருக்காங்ளா இல்லையா
என் மாமியார் வந்து அவங்க இன்னொருத்தவ்ங்க மருமக கூட இருக்காங்க அவங்க தனியா இருக்காங்க நாங்க தனியா இருக்கோ
அப்படியா அதா சொல்லுங்க அப்டி இருந்தாதா சரி
ஆமாங்க இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா மாமியாரே நம்ள திட்டுவாங்களே அப்டி அப்டியே கடக்
அ கண்டிப்பா அதெல்லா நா அனுபவிச்சிட்ருக்கே
அப்டி அப்டே கெடக்குதுன்னா நம்ம யாரும் கேக்க மாட்டாங்க
கண்டிப்பா நம்ப இஷ்டம் போல செஞ்சோமா படுத்தமா அப்டி இருக்கோ
இனிமே சாய்ங்காலம் பசங்க நால்ரைக்கு தா வருவாங்க அதுக்குள்யே நம்ப இப்ப தானங்க மணி பதினொன்ரயே ஆகுது நம்ம அப்டியே படுத்து படுத்து படுத்து படுத்து பொறுமையா எந்திர்ச்சா கூட ஆ போதுங்க காய்லே பசங்களுக்கு சமைக்கும் போது எனக்குமே சேத்து சாதம்லா வெச்சிருவ என்னன்ன பாத்ரம் வெலக்கறது வீடு கூட்றது துணி இருந்தா தொவைக்கிறது இதுதா கடகடன்னு நம்மளுக் ஒரு மண் நேரம் போதுமே
ம் ஆமா நமக்கு ரெஸ்ட்டு தேவறப் அப்பரப்ப எடுத்துக்கிட்டு அதுக்கப்றோ ஒரு மண் நேரம் கெடச்சா போதும் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வெச்சிலா
ம் ம் சரி
அத புரிஞ்சுக்க மாட்டாங்க அதுக்குள்ள நொய் நொய் நொய்யுனு பேசி தீத்துருவாங்க
அது ஏனோ உண்ம தாங்க ஆமாங்க அது ஏனோ உண்மதா
ஆமா
ம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு எங்க வீட்ல தேங்கா சாதம் உருளக்கெழங்கு பொரியலுங்க
அப்டியா
ஆமாங்க என் பொண்ணு தேங்கா நெறைய நாங்க அந்த தென்ன மரோ இருக்குதுங்ளா அங்க தேங்கா நெறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஆள் வெச்சு எறக்குணோ ஏம்ப்பா எங்க பெரிய பொண்ணு வந்து எனக்கு தேங்கா சாதம் செஞ்சு குடுங்கன்னாங்க செரி அவங்களுக்கு தேங்காசாதமு உருளக்கெழங்கும் கொஞ்சம் வறுத்து குடுத்தா நல்லா இருக்கும்னு அதுவும் ஒரு முட் டையு அவிச்சு குடுத்துட்டேங்க
பரவால்ல
ம் நீங்க என்ன சமச்சு குடுத்தீங்க
ம் எங்க வீட்ல மாங்கா முருங்க்கா சாம்பாரு
சூப்பருங்க எனக்கு ரொம்ப புடிக்கு
எங்க வீட்ல அடிக்கடி செய்வோ
எல்லாருக்கும் மாங்கா முருங்க்கான ரொம்ப புடிக்குமே
ஆமா அதோட கேரட்டு பொரியலு
ஆ நல்லா இருக்கும் நல்லாருக்குங்க
அது மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு முட்ட வெவ்ச்சி குடுத்துட்ட ஈவ் ஈவ்னிங்க்கு பொரி உருண்ட
அப்டிங்ளாங்க
ஆமா அதோட போயிருக்காங்க
அங்க எங்க பாப்பாவுக்கு கொண்ட கடல அவிச்சனா இன்னைக்கி ஸ்நாக்ஸ் எதுமே இல்ல செரி அதனால வந்து கொண்டக்கடல வெள்ள கொண்டக்கடல இருந்தது ஊற வச்சு அவிச்சு தாளிச்சு குடுத்துட்டேங்க போய் சாப்டுங்கன்னு
அதெல்லா சாப்பிடவே மாட்றாங்க எ பையே அதா எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு ஸ்நாக்ஸ் தேடுறதே பெரிய வேலையா இருக்கு
எங்க வீட்ல அந்த கொண்டக்கடல மட்டு தாங்க சாப்டுவாங்க
அதாவது சாப்ட்டா கூட நா டெய்லியு சலிக்காம செஞ்சு குடுத்துருவே. சாப்பிட மாட்டேங்கிறாங்களே
ஆ அதும் வெள்ள தா சாப்பிடுவாங்க கருப்புலா வச்சுட்டா அது கசக்குது வேணானு டுவாங்க அது எப்டிதா கசக்குனு தெரியல
ம்ஹ்ம்
ம்ம்ம்
பரவால்ல பசங்கள சாப்பிட வக்கிறது நமக்கு பெரிய டாஸ்க்கு
அது என்ன உண்ம தாங்க
பாத்து பாத்து செய்யணு அவுங்களுக்கு செய்றதுதா நம்ம சாப்பிடணு
ஆமாமா
நமக்கு இஷ்டப்பட்டதெல்லா செஞ்சு சாப்ட முடியாது
அதெல்லா இப்போதைக்கு நடக்காதுங்க அது தனியா இருந்தாலு நடக்காது ஜாயின் ஃபேமிலியா இருந்தாலு நடக்காதுங்க கா ம் அப்பறோங்க ம் கொழந்த அழுவுறாங்க போல
ஆம்மா
சேரிங்க சேரிங்க
தூங்குனாங்க
ஆ ஹா
எஞ்ச்சுட்டாங்க
பரவால்லங்க பரவால்ல கொழந்தைங்கன்னா செத்த நேரோ ஒரு அர மண் நேரோதா அந்த கோழி தூங்குற மாரிதா
ஆமா அதுக்குள்ள நம்ம வேலையெல்லா முடிச்சுக்கணு
ஆமாங்க அப்றோ எங்க உங்க ஊர்லலா கரண்ட் அடிக்கடி போகுதா
இல்ல இல்ல இல்லங்க இப்ப கொஞ்சோ பரவாலையா இருக்கு அதுக்கு முன்னாடிதா ரொம்ப போயிட்டு ருந்தது
ஆ ஹா
இப்ப கொஞ்சோ பரவால்லையா இருக்கு கொஞ்சோ வெயிலு கொறைஞ் பரவால்ல காத்தடிக்குது அதனால கொஞ்சோ இருக்கு
ஆடி மாசோ பொறக்க போனால காத்தடிக்குதுங்களோ
ஆமா ஆமா கொஞ்சோ காத்து நல்லாவே இருக்கு நாங்க போய் வெளியே ஒக்காந்தோம்னாலே அவ்ளோ நல்லா இருக்கு
ஆ ஹா இங்கேயு காத்து நல்லா அடிக்குதுங்க வெளிய நிக்கமுல்ல எதும் காயவக்கமுல்ல எல்லா பறக்குதுங்க
ஆமா தூசிதா ஃபுல்லா எல்லாத்துலயு தூசிதா
ஆமாங்க வாசல கூட்டிட்டு வந்தா மறுபடியு பாத் தா வாசல் ஃபுல்லா குப்பையா இருக்குதுங்க என்ன பண்றதுன்னே தெரில நா பாட்டுக்க அன்னைக் ஏ எங்க வீட்ல நாங்க அந்த பிரிஞ்சி செடி வச்சிருந்தோ சரி அல தீந்து போச்சுன்னு காய வச்சுட்டு வந்தேங்க தட்டுல கடைசியில தட்டு ஒரு பக்கம் கடக்கு தட் ட்டு ஒரு பக்கம் கெடக்குது எலையெல்லா பறந்து ஒரு பக்கம் கெடக்குதுங்க அப்டி காத்தடிக்குதுங்க நா அதா நெனச்சே நல்ல வேல வேற எதுவு காய வைக்கில இந்த எல போனா போது அடுத்த எலைய பிச்சு காய வச்சுக்கலான்னு
ஆ ஆ ஆ
அப்பறோ ஒரு நல்ல பெரிய தட்டா போட்டு அப்பறோ மேல இந்த கூட மாரி இருக்கும் கும்ல்லங்க இந்த வெங்காய கூட இந்த மாரி அத போட்டு காய வச்சு ச்சா அதையும் சேந்து பறந்து புச்சிங்க
ஆ இதுக்கு வந்து நம்ம எதுக்கு அத பிச்சு காய வைக்கிறதுக்கு பத்துருவா பாக்கெட்டே வாங்கி வச்சுக்கிட்டேங்க நானு
ம்
அது மாரி ஆ சம்பவோ ஆயிட்டு
ம்
என்ன பண்றது ஆலே தூ ஆலே தூக்குதுங்க ஆளே தூக்குதுங்க காத்துக்கு தள்ளுது அப்டியே
கண்டிப்பா காத்து நல்லாதா இருக்கு அது சாயங்கால நேரல்லா வெளிய ஒக்காந்தம்னா அவ்ளோ நல்லா இருக்கு
ஆ ஆ ம் அன்னைக்கு நீங்க பன்னீர் வந்து ந்து நல்லா வெண்ண போட்டு ரோஸ்ட்டு பண்ணுன்னு சொன்னீங்கள்ள
ஆமா
அன்னைக்கு ஆ ஏ பொண்ணுக்கு அன்னைக்கு நாங்க ஒரு வெள்ளிக்கெழம நா அது மாரி செஞ்சு குடுத்தேங்க நல்லா இருந்தனால சாப் ஆ சாப்ட்டாங்கங்க ஆ சாப்ட்டாங்க நல்லா இருக்குன் ச்சுன்னு சொன்னாங்க ட்ரை பண்ணி பாத்தே நா கூ எங்க ஒட்டிக்குமோனு நெனச்சே கல்லுல எங்கேயாது ஒட்டிக்குமோன்னு பயந்துட்டே தா செஞ்சே
ஒட்டாது ஒட்டாது
பரவால்ல அது கொஞ்சோ நானே வேகுறதுக்கு முன்னாடி கொஞ்சோ திருப்புனனால லைட்டா அங்க ஒட்டிக்குச்சு அதுக்கப்பறோ இந்த செடுத்துரு ஆ நா இந்த எனக்கு இந்த எண்ணெயில போட் ட்டே பழக்கோ
ஆ ஆ ஆ
கல்லுல போடுறதுனால வந்து கொஞ்சொ இதா இருந்தது
ஆ ஆ
ப்பறோ இப்ப பரவால்லேங்க அன்னக்கி வறுத்து குடுத்தே நல்லா சாப்ட்டாங்க பசங்க
ஆ அதா நல்லா இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப புடிக்கும்
ம்
நமஸ்கார்
சொல்லுங்க
டீல்லா குடிச்சட்டீங்களா ஸ்நாக்ஸ் எதாவது சாப்ட்டீங்களா
இல்லங்க நா டீ குடிக்க மாட்டே நா காஃபி தாங்க குடிப்பே
ம் ம்
எனக்கு டி வி யே புடிக்கும் அந்த அளவுக்கு நா எனக்காக ஒரு தடவ எதுக்கு கொஞ்சோண்டு பால்ல டீய போட்றதுன்னா காஃபியா மாறிருது
திரும்ப ம் ம் திரும்ப அந்த பாத்திரம் கழுவுறது பெரிய வேலையாச்சே
அது தான் உண்மங்க அதுக்கு பயந்துட்டு தாங்க நா டீ காஃபியா குடிக்கிறது போட்டுர்லாம் நல்லா இஞ்சி தட்டி போட்டுர்லாம்
ஆமா
டீ பாத்திரத்த கழுவுறது தான் ரொம்ப செரமமா இருக்கு
நான்லாம் போட்டுருவேங்க நான் மட்டும் இருந்தாக் கூட எங்க வீட்டுக்காரர் எங்கேயா வெளியே போனாக் கூட நான் மட்டும் இருந்தாலும் போட்டுருவேன் ஏன்னா எனக்கு அந்த பதினோரு மணிக்கு டீ தான் குடிக்கணும் போலத் தோணும்
அப்பிடிங்களா நான் காஃபி தாங்க இந்த ப்ரூ இருந்தாப் போதும் அஞ்சு ரூவாப் பாக்கெட்டு இல்ல ரெண்டு ரூவாப் பாக்கெட்டு ஒரு சரத்த வாங்கி வச்சிருவேன் உ உம் சொல்லுங்க
அஹ் நான் காலையிலே ஈவினிங் காஃபி பதினோரு மணிக் போல கண்டிப்பா எனக்கு டீ தான் குடிக்கணும் போல இருக்கும் எங்க வீட்டுக்காரர் இருந்தாலும் டீ தான் வேணும்னுவாங்க அந்த டைம்ல காஃபியும் புடிக்காது அவங்களுக்கும்
அ ஹ எங்க வீட்டுக்காரரு காஃபி தாங்க டீ தாங்க குடிப்பாரு
அஹ் அஹ் அ
அ நான் வந்து கொஞ்சொம் போ போட சோம்பேறி காலையில தூங்கி ஏந்ரிச்சோன்னே டீ போட்டு குடுத்துருவேன் அடுத்தாப்புல ஒரு ஒம்போது மணி போல டீ கேப்பாங்க
உஹம் உம் உம் உம் உ
ஆனா சோம்பேறி படு காஃபியா குடுக்குறது ஆமா அதுக்குன்னு ஒரு சின்ன பாத்திரத்தத் தேட வேண்டியதா இருக்குங்க
ஆமா கண்டிப்பா
அதுதான் கொஞ்சம் செரமமா இருக்கு உம் உம் எம் பையன் ஏதோ அம்மா அம்மான்னு கா அழுதுட்டு இருக்காம் போல சேரிங்க ஆஹ் சரிங்க